ஆ ஹலோ கேக்குதா
கேக்குதுமா நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க என்னாச்சு
நல்லா இருக்கே வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா
எல்லாரு நல்லா இருக்காங்க என்ன திடீனு சடனா கால் பண்ணிருக்கிங்க ஏதாவது முக்கியமான விஷ்
மேம் முக்கியமான விஷியமா இருந்தாதா கால் பண்ணுமா
அப்டின் இல்ல நீங்க வி ஐ பி அதனால செரி கேட்டே ரொம்ப பிஸியானு ரொம்ப பிஸியான ஆளு
அதா நீங்க டெய்லி கால் பண்ணிட்டீங்க நாதா எடுக்கல அதனால நா பிஸியான ஆளு
ஏ நா கொஞ்சோ பிஸ் சியாதா இருந்தே
அப்ப யாரு வி ஐ பி-ன் தெரிதா
ஆஹ் இல்ல இல்ல பாப்பாக் கு லீவ் எல்லா விட்டுருக்காங்க இல்லையா சேரி இப்ப லீவ் டைம்ல வெ க்கேஷன்லா போவாங்க
சேரி சேரிங்க
இப்ப நம்மளுக்கு அந்த மாதிரிலா கெடையாதே நம்ம எப்பயுமே வந்து வீட்லயே இருக்கிற ஆளு தான
ஆமா ஆமா
ஆ அப்ப அதா சரி கேட்டே
என்ன விசேஷமா இன்னு
என்ன விசேஷம் இப்பதா பொண்ணுக்கு கல்யாணோ முடிஞ்சிச்சு
ஓ செரிங்க
ன் எல்லா முடிஞ்சு இப்பதா கொஞ்சோ வந்து ஃப்ரீயா இருக்கோ
சொந்தக்காரங்கெல்லா போய்ட்டாங்ளா
ஆ சொந்தக்காரங்கல்லா போய்ட்டாங்க கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி விருந்து வெச்சாங்க
ஓ செரிங்க
ஆ உ அப்றோ எங்க இதுல கல்யாணோல்லா ஒரு ரெண்டு நாள் மூண் நாள் அவ்ளோதான
மூண் நாளுங்ளா
ஆமா ஆமா அது ஃபங்க்ஷன் அத மாரி தா ஏப்பா ஆமா மண்டபத் துல தா இங்க வந்து வீடுங்களெல்லா வை க்க மாட்டாங்க ஊர் சைடு மாதிரி
செரிங்க
இங்க வந்து மண்டபம் புடிச்சு தா பண்ணுவாங்க மொத நாள் வந்து மருதாணி ஃபங்க்ஷன்
ங்க
அதுக்கப்பறமா பைய வீட்லருந்து சீரு கொண்டு வருவாங்க
பொண்ணுக்குங்ளா
ஆமா பொண்ணுக்கு ட்ரஸ்லருந்து செருப்பு, பேகு அதுக்கப்பறோ பொ பொண்ணுக் கு தேவையான காஸ்மெட்டிக்ஸு
இதெல்லா எடுத்துட்டு வருவாங்ளா
ஆமா எல்லாமே குடுப்பாங்க மாப்ள வீட்லருந்து பொண்ணுக்கு வந்து ட்ரெஸ்லருந்து அதுக்கு போட்ற தேவையான காஸ்ட்யூம்ஸு எல்லாமே கொண்னாந்து குடுப்பாங்க
சேரி சேரிங்மா அப்ப நீங்க ஒன்னு வாங்க தேவயில்ல
நா இது வம்பாருக்கே நம்மளு தா வாங்க னு நம்மளு
ரெண்டு தடவ எதுக்கு அதுக்காக கேட்டே வாங்க தேவ இல்லயானு
அ இல்ல இல்ல நம்ம பொண்ணுங்கதா வந்து வித விதமா தான போடுவாங்க ட்ரஸ்ஸுக்கு மேட்சா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா காஸ்மெட்டிக்ஸ் போடுவாங்க அதுக்கு மேச்சிங்கா ஸ்லிப்பர்ஸ் போடுவாங்க
ஆமா ஆமா
மே அப்படித்தான இப்ப உள்ள பசங்க போட்றாங் க நம்மள மாதிரிலா இல்லியே
ஆமாமா
அதனா இது வந்து வெட்டிங்க்கு வந்து எடுத்து குடுப்பாங்க மொத நாள் ரிசப்ஷன்க்கு ஒரு ட்ரஸ் இந்த மாதிரி அதுக்கு மேச்சிங்கா காஸ்மெட் பிக்ஸ்சு அதுக்கு மேச்சிங்கா ஸ்லிப்பர்ஸ்ஷு எல்லாமே அவங்களே எடுத்துட்டு வந்துருவாங்க
ஓ சேரி சேரிங்க
இங்கு சேரி போடுவாங்க
ஆமா
அ ரிசப்ஷன்க்கு லெஹங்கா தானே இப்ப எல்லாரு மோஸ்ட்லி போட்றாங்க ஆமா எல்லா வந்து ட்ரெண்டிங்ல போயிட்ருக்காங்க
ம்
அப்புறோம் அதனால இப்டி வெட்டிங் இதெல்லா முடிஞ்சிச்சு
சேரி சேரிங்க ஒரடியா முடிஞ்ச்சு சொந்தக்காரங்கல்லா அவங்களுக் ல்லா விருந்து குடுத்து அனுப்பிட்டீங்களா
ஆ அவங்க மொத நாள் வந்து எல்லா இங்க நியர் பை தான இருக்காங்க எல்லாமே இங்க வந்து பக்கத்துல பக்கத்துலன்றதுனால அ வந்துட்டு போய்டுவாங்க முக்கியமானவ கெஸ்ட்டுங்க மட்டு வீட்டுல தங்கியிருப்பாங்க
செரிங்கம்மா பொண்ணுங்க பொண்ணு பக்கத்திலேயே கட்டி குடுத்துட்டீங்களா இல்ல தூரமா ஊரு நம்ம ஊருக்கு அதுக்கு
இல்ல இல்ல இங்கறந்து கொஞ்சோ தூர தா ஒரு அரை மண் நேர அந்த மாதி ரி போற மாதிரிதா ரொம்ப தூர ஆ ஆமாமாம நெனைச்சா பாத்துக்கலா அவங்க நெனைச்சா சா வந்துப்பாங்க அ நம்ம ஊர்லல்லா குடுக்கல இங்க நியர் பை தா கட்டிட் போய்க்கு
செரி சேரிங்
அது மண்டபத்துல இருந்து அப்டியே கூப்ட்டு பைய வீட்டுக்கு தா கூப்ட்டு போவாங்க
ஓ செரிங்க நீங்கல்லா அங்க போயி அனுப்புட்டு வந்தீங்களா
இல்லல்ல அம்மாலா போமாட்டாங்க ஆ அ பொண்ணுக்கு ரிலேஷன்ஸூ கூட பொறந்தவங்க அவங்க கொண்டு போய்ட்டு விட்டுட்டு வருவாங்க மறா நாள் போயிட்டு பாத்துட் ட்டு வருவாங்க பொண்ண போய்ட்டு
சரி சரிங்க
அதா கல்யாண பண்ணி கொடுத்தாச்சு அவ்வளவுதா மாமியார் வீட்டுல போய் செட்டில் ஆக்காவேண்டியதுதா ஆமா ஆமா அவ்ளத்தா அ
என்னா பண்றது
அவங்களுக்கு வேணும்ன்றப்ப வந்து நம்மள பாத்துட்டு போகவேண்டியதா நம்ம அப்பப்ப கூப்ட்டு கூப்ட்டு நம்ம வந்து பாத்து இது பண்ணோம்னா அப்புற அவங்க வந்து மாமியா வீட்டோட எப்டி அட்டாச் ஆகுவாங்க
ஆமா அது வேற ஒண்ணு இருக்கு
ஆமா
ம் நம்ம கூப்டுட்டே இருந்துட்டா அவங்களுக் அங்க இருக்க இன்ட்ரெஸ்ட் இருக்காது
ஆமா அப்ற மாமியார் சொல்லுவாங்க நீ போய் உங்க அம்மா வீட்லயே இருந்துக்கோமா அப்டின்னு சொல்லிருவாங்க அப்பற ஆமா ஏன்னா இப்ப உள்ள ப பசங்க வந்து அந்த மாதிரி இருந்துடுறாங்கல்லே
ஆமா அப்டியே வீட்டோடயே இருந்தர்றாங்க
ஆ இது பரவால்லப்பா மாமியார் எல்லா வந்து எந்த ப்ரச்சனையு இல்ல ஆ அதா அ ட்டு ஆல்ரெடி ஒரு மருமக இருக்கு இது அ ஒன் இது கூட போயிட்டு ஒக்காந்து கத பேசிகிட்டு இது எல்லாருகிட்டயு நல்லா கத பேசுறதுக்குதா லாயக்கு உக்காந்து மாமியார் கூட கத பேசிட்டு வேலதா வேலதா ஒண்ணு செய்ய தெரியாது மாமியார மாமியார் சமைச் சமைச்சு குடுத்தா சா மாமியார சமைச்சு குடுத்தா சாப்பிடு
வேலை செய்ய கத்துகுடுக்கலிங்ளா நீங்க செல்லமா வளத்துட்டிங்ளா
ஆமா அப்படினு இல்ல செய்யு சின்ன சின்ன இது அதா செஞ்சு சாப்ட்டுக்கறது டீ போடு காஃபி போடு அ எல்லாரு வந்து எனக்கு சுடு தண்ணி கோட போட தெரியாது சுடு தண்ணி தா வக்க தெரியுன்ற மாரிக்கெல்லா இல்ல அ டீ ஆமா டீ காஃபி போட தெரியு அது வரைக்கு எதாது டிஷ் எல்லா செஞ்சு சாப்புடு இப்பதா நறைய சோஷியல் மீடியாஸ்லா இருக்கே அதுல பாத்து ஆமா அத பாத் து வந்து எதாவுது செய்யறேனு சொல்லி செய்யு
சரி சரிம்மா
அதெல்லா செஞ்சு சா அது வரைக்கு ச செஞ்சு சாப்டுக்குரு இந்த ஃப்ரோசன் இப்ப மாமியார் வந்து இப் அவுங்க வீட்ல எப்டி பழக்கன்றது நம்முளுக்கு தெரியாதில்ல இப்ப நம்ம வீட்ல ஒன்ன பழக்கி குடுத்துட்டு அதுக்கப்புற அங்க போய்ட்டு அதுக்கு டிஃப்ரெண்ட்டா இருக்குல்ல சமைக்கறது அதனால வந்து அங்க போயிட்டு அவங்க இத கத்துக்கிடட்டு
ஆமா
அவ்ளதா
அதுதாமா
அ இப்ப நம்ம ஒன்ன கத்து குடுத்து அங்க போயி ஒன்னு செஞ்சு பாவ அது சொதப்பிருச்சுனா
அதுதா வம்பு நீங்க கிரேட் எஸ்கேப் நீங்களா
இல்ல இல்ல அப்படி இல்ல அவ வரைக்கு செஞ்சு சாப்டுப்பா நூடுல்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸு தோச சுட தெரியு
அப்ப இன்னு என்னம்மா ஒண்ணுமே தெரிலனாதா கஷ்ட
மா அந்த மத்த கொழம்பு வக்கிறது அதெல்லா வந்து இன்னு கத்துக்கல அவுங்க சொ அவுங்கள்ட்ட போயிட்டு அவுங்க சொல்லி குடு த்து அவுங்க என்ன பண்றாங்க எப்பிடி பிரிப்பரேஷன் தெரியாது ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு த்தர் அரைச்சு செஞ்சாதா புடிக்குனுவாங்க
ஆமாமா
அதனால சரி போய் கத்துக்கிட ட்டு அங்க மாமியார் வீட்ல போயிட்டு அப்புற போர் அடிச்சிருல்ல
ஆம் சரி சரி விடுங்க இப்பதுலருந்து மெதுவா கத்துட் டு செய்யட்டு
ஆமா ஆமா அது கத்துப்பாங்க அவ்ளோதா இப்போ உள்ள பசங்க கத் துக்கிட்டு சமைச்சிருவாங்க அத மாமியார ஆல்ரெடி சொல்லிட் லிட்டாங்க ஏ மருமகள நா எந்த வேலையு வாங்க மாட்டே
ஒ சந்தோஷ் ஸோ அந்த மாமியார் போட்டோவ அனுப்பி உடுங்க பாக்குறே இந்த மாதிரி கேட்டு ரொம்ப நாளாச்சு ரொம்ப வருஷோ ஆச்சு கொஞ்சே போட்டோல பாத்துக்கறே
இது எதோ இது எதோ உள்க்குத் தாவுதே அய்யய்யோ
இல்ல இந்த மாதிரி சொல்றவங்ள ம்ஹும் பாத்ததே இல்ல அப்டின்றாங்ளே அந்த மாதிரி இருக்கே ஸ்டாட்டிங்ல சொல்லுவாங்க கப்புறோ நா தா அத சொன்னனான் ன்ற மாதிரி இருப்பாங்ளே அதா கே
ஆ செரி எல்லா மாமியாரு வந் து சொல் சொல்லாம செய்வாங்க இவுங்க வந்து சொல்லிட்டு செய்வாங்க அவ்ளோதா இல்ல மாமியார் வந் த்து நானே பாத்துக்கறே அப்டின்னு சொன்னாலு நம்ம போய்ட் டு அங்க கால் மேல கால் போட்டுல்லா ஒக்காந்துர்க்க முடியாத் துல்ல ஆ எ ஏதோ ஒண்ணு அவுங்ளுக்கு சும்மா கா எதாவுது காய்கறி நறுக்கி குடுக்கறது சின்ன சின்ன வேலைங்க செஞ்சிக்கிலான்ல
ஆமா செய்ணு தா கண்டிப்பா
ஆமா செய் எ இது வந்து வேடிக் க பாத்துட்டுருக்காது அ செய்யூ தெரிஞ்ச வரைக்கு செய்யு அவ்ளோ தா ஏ ஆடவா இத வந்து கொஞ்சோ படப்படப்பா சொன்னா அவ்ளோதா டென்ஷன்னாய்டு நிதானம்மாத்தே ஆமா அதுதா ப்ரச்சன அவஸ் அவச ரப்படுத்தாம அவுங்க பொறுமயா இது பண்ணாங்கன்னா ஓகே ஹேண்டில் பண்ணிக்கு
ம் செரி செரிங்க ஃபோன் பண்ணாங்ளா பேஸ் னிங்ளா
ஆ நல்லாருக்காங்க நல்லாருக்காங்க பேஸ்னாங்க நல்லாருக்காங்க
சேரி சரிங்க எப்டியோ சொல்லாம்லே முடிச் சிங்க
அ அத அப்பே ரொம்ப க்ராண்டா பண்லப்பா சிம்பளா தா பண்ணாங்க அவுங்க அவுங்க அப்பாக்கு வேற ஆக்ஸ் ச்சண்ட் ஆயிருச்சா
ஐயோ என்ன ஆச்சுங்க
அது இந்த இன்விடேஷன் வைக்க போறேன் சொல்லிட்டு கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்க்கு பைக்ல போயிட்டு ஆக்ஸிடண்ட் ஆயி அ து ஒரு ஒன் மந்த்து பிஃபோர் வந்து என்னாச்சுன்னா கை கால் வந்து கை வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு
அச்சோ இப்ப நல்லா இருக்காருங்களா
அ கால் வந்து அதுவு டேமேஜ் ஆயி நடக்க முல அ இது கை வந்து இது வச்சிருக் காங்க பிளேட் வச்சிருக்காங்க
அய்யோ கடவுளே கல்யாணோ த டைம்ல இந்த மாதிரி ஆயிடுச்சா
ஆமா அதனால வந்து ரொம்ப பேருக்கு இன் டேஷன் குடுக்கவே இல்ல
சரி சரிங்க திடீர்னு இந்த மாதிரி ஆய்ட்டா எப்டிங்க இன்
ஆ ஆமா அதுக்கே கொஞ்சம் ரொம்ப செல வா வேர ஆயிடுச்சு
சரி சரிங்க திடீர்னு ஆகும்போது பண்ண முடியாது ஆமா ஆமா இப்ப நல்லா இருக்காருங்களா நடந்து பண்றாருங்களா
அ இப்ப ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க பண்ணிட்டு இப்ப ஓரளவுக்கு பரவாயில்ல சரி ப்ரே பண்ணிக்கோங்க ஆ சேரி ஆ அது அதனால பெரு தா யாருக்கு சொல்லல தப்பா நெனச்சுக்காதீங்க
சரி சரிங்கம்மா நா கண்டிப்பா ப்ரே பண்ணிக்கிறே ஒரு நாள் வந்து பாக்குறமா
ஆ ஓகேப்பா ஓகே பாருங்க ஆ ஓகே ஓகே ஆ ஓ கே பாய்